ஹலோ ஹலோ
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
வணக்கம் தோழி நல்லா இருக்கேன் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கேன்
என்ன பண்ணிட்ருக்கீங்க
இன்னிக் என்ன
ஆம் சுற்றுப்புற சூழல்ல பத்தி பேஸ்லாங்ளா
ஆமா சுற்றுச்சூழல்னு பாத்தீங்னா நெறை இன்மே இயற்கைகள் நெறையா அதிகமா இருப்ப நெறையா மழ வரமாட்டேங்து இப்ப வெயில் வந்து அதிக மாய்ர்து எக்ஸ் அது நம்ம வந்து அ பாக்லா ஏனா மரோ நெறையா வளக்குற எட வளக்குறத எடத்துல வ இந்த கட்டிடங்கள் வந்து அதிகமா வந்துருச்சு இந்த கட்டிடங்கள் வந்தனால என்னாகுதுனா அந்த வ குடிவாசிகள்க் வந்து ஒழுங்கான மா ஒரு வெளிச்சம் மோ இல்ல
தோழி உங்ளுடைய பேச்சு வந்து விட்டு விட்டு கேக்குது தோழி ஹலோ
அது ஸ்வாஸ்
தோழி உங்ளுடைய பேச்சு விட்டு விட்டு கேக்குது தோழி பேசுங்க தொடர்ந்து பேசுங்க உங்க உங்க ஒளி விட்டு விட்டு கேக்குது
அ இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்ப வந்து நம்ம பாக்குமோது அதிகமா நம்ம வந்து என்னனா ஆ கட்டிடங்கள் வந்து அ ரொம்ப ஜா ஜாஸ்தியா இருக்கு ஆனா கிராமப்புறத்துல பாத்தீங்னா வந்து ஒரே வெறும் மரங்கள்தா வந்து நம்ம அதிகமா பாக்லா வீடுகள் வந்து குடுஸ் ச வீடா இருந்தாலு அ சின்ன சின்ன வீட்டுகுள கட்டிட வீடங்களா இருந்தாலு இந்த மரங்கள்ன்றது வந்து அதிகமா இருக்குனால அவுங்கள்க்கு அதிகம் மழ கெடைக்குது அடிக்கடி அந்த ஒரு குளிர்ரு காத் து கெடைக்குது அதூ இல்லாம அவுங்களுக் அந்த சுத்தி மரங்கள்ட்ருக்கறனால தேவையான ஆ க்சிஜனு அவுங்ளுக்கு கெடைக்குது இரவு நேர்த்துல வந்து அது குளிர்ச்சிய தரனால அவுங்குளோடைய கட்டிடங்கள்லா வந்து குளிர்ச்சியா இருக்குனால அவ்ங்ளால இரவு நேர்த்துல வந் நிம்மதியா தூங்க முடியு நம்மலலா பாத்தீங்னா வெயில் காலத்துல அந்த ஏசி இல்லாம இருக்க முடிய மாட்டேங்கிது அப்ப அந்த அ ய அதையே நம்ம வந்து சார்ந்து இருக்க வேண்டியதா இருக்குது அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து அந்த அ ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்றோ போன வர்ஷத்துல காட்டிலு இந்த வர்ஷோ பாத்தீங்னா வெயில் அதிகமா இருக்கு அப்ப இந்த சுற்றுச்சூழல் பாதிப்ப பாதிப்ப வந்து எப்பிடி நம்ம வந்து கொறைக்லா அப்டினா அ ரொம்ப தூரோ அதாவ்து உன்ன ரொம்ப தொலைவு போறதா இர்ந்தா வாகனங்கள் பயன்படு த்தலாமே தவர அ க கிட்டக இருந்தா ஒரு நடைப்பயணம் போலா அந் அது மூலியமாக நம்ம வந்து மாச கொறைக்கிலா அப்புறோ வந்து வ இந்த வ ஒரு சின்ன சின்ன எடங்கள்க்கு போம்போது வந்து நம்ம நடை பயணம் போலா இல்ல வந்து அ ம் னா இந்த மிதிவண்டியில போலா அ எரிசக்கர வாகனங்கள் இல்லாம வந்து நம்ம மிதி வண்டியில போலாம் ஏனா அது வந்து அந்த போக புகை வந்து அ திகமா ஏற்பட்றனால ஓசோன் ஒட்ட போடுது‌ ஓட்ட போறதுனால என்ன ஆகுதுனா நம்மளுக்கு அந்த சூரிய ஒளி அ நே நேரடியா பட்றனாள‌ நம்மளுக்கு ரொம்ப அதிகமா வந்து நம்மளுக்கு ஏற்பட்றனால நம்மளால அந்த வெயிலோட தாக்கத் த்த அந்த நேரடியா நம்மளோட கைகள்லயோ கால் உடம்புகள்லையோ பற்றாவே வந்து அந்த சருமம் வந்து ரொம்ப எரிச்சலாக ஆரம்பிச்சிருது அதனாலதா சொல்றாங்க வெளியில வெயில எல்லா போம்போது கண்டிப்பா வந்து சன்ஸ்கிரீன் போட்டுட்டு தா போனோ ஏனா நேரடி வெய்யில் வந்து நம்மளுடைய அந்த அது தோல் சருமத்துல வந்து படக்கூடாதுன்றத சொல்றாங்க
நிச்சயமா தோழி நிச்சயமா சரியா சொன்னீங்க அதே மாதிரி நம்ம இப்போ இருக்கக்கூடிய சூழல வந்து நிச்சயமா நம்ம நிறைய பேரு வந்து அடுக்கு மாடிகள்ல வந்து குடி இருக்காங்க அவங்களுமே வந்து என்ன பண்ணலனா மாடி தோட்டம் வளர்க்கலா இந்த கெமிக்கல் இல்லாத காய்கறிகள் பழங்கள் வந்து மேல மாடி தோட்டத்துல வளர்க்கும் போது அ நிச்சயமா வந் து அதுமே அவங்களுக்கு தேவையான சுத்தமான காற்ற வந்து குடுக்கும் அதுக்கப்புறோ வந்து பாத்தீங்கன்னா இந்த பெட்ரோல் டீச ல் வண்டி பயன்படுத்துவதற்கு பதுவா இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு நெறைய இ பைக் வந்து வந்திருக்கு கண்டிப்பா இரண்டுமே வந்து சுற்றுப்புற சூழலுக்கு கெடுதல்னாலு நம்ம ஒப்பிட்டு பாக்கும்போது பெட்ரோல் டீசல் வண்டிய விட இந்த அ கரண்ட்டு வாகனங்கள் வந்து கொஞ்ச சுற்றுப்புற மாச வந்து கட்டுப்படுத்துன் நெனைக்கிறே சோ அந்த மாதிரி வாகனங்கள் வந்து பயன்படுத்தலா அதுக்கப்புறோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கோங்கறத வந்து அ அரசு ஆணையா கூட வர்லா கட்டாயமா எல்லாருமே வந்து மரம் வளர்க்கும் போது நமக்கு வந்து சு சுத்தமான காத்து கெடைக்கு சுத்தமான நீரும் வந்து கெடைக்கு அதே மாதிரி தண்ணீர் பயன்பாட்ட வந்து நம்ம என்னைக்குமே வந்துட்டு வீண் அடிக்க கூடாது ஏன் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சந்ததியர் இப்பவே நம்ம பாத்தீங்கன்னா கொரோனா காலகட்டங்கள்ல ஆக்சிஜன் வந்து வெல குடுத்து வாங்குற மாதிரி சிலிண்டர்கள வர மாதிரி ஆயிடுச்சு சோ இந்த நிலை வந்து மீண்டும் தொடர்ந்துச்சு அப்டின்னா நிச்சயமா அடுத்த சந்ததியர் வந்து இன்னும் மே வந்து அவஸ்தைக்கு உள்ளாவாங்க சோ நம்ம பல நல்ல காரியங்கள் சொல்லி தர மாதிரியே கண்டிப்பா மரோ வளர்க்கணு இயற்கையோட ஒன்றி வாழணு தண்ணீர் வீணடிக்க கூடாது காத்த மாசுபடுத்த கூடாதுங்கிற குணநலன்களையு நம்ம குழந்தைகளுக்கு சிறு வயது முதலே புகட்டுவது நல்லது மேலும் கல்வி நிறுவனங்களையிலயு இந்த தகவல்கள் வந்து கட்டாயப்படுத்தப்பட வேண்டும் அப்ப நிச்சயமா சமுதாய மாற்றம் வந்து ஏற்படும் தோழி தொடர்ந்து பேசுங்க
ஆமா இந்த நீங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து அந்த கொரோனா காலகட்டத்துல எவ்ளோ கஷ்டப்பட்டோன்றது யாராலியுமே சொல்ல முடியாது மருத்துவமனைகள்ல அந்த வ வாசல்ல வந்து அவ்ளோ பேர் வந்து அ வரிசைல நின்னு நெறைய பேர் வந்து அந்த கடைக்காமயே வந்து ரொம்போ பாதிக்கப்பட்டு நெறைய பேர் அந்த கொரோனா காலகட்டத்துலதா ஏகப்பட்ட பேர் எறந்து போனாங்க அப்ப நீங்க சொன்ன மாரி இந்த இந்த மாரி வந்து நம்ம சுற்றுச்சூழல வந்து கொஞ்ச கொஞ்சமா மாற் றங்கள் தேவப்படுது ஏன்னா நீங்க சொன்ன மாரி பொக இல்லாத வண்டி அந்த அத அது பாத்திங்ன்னா நம்ம வந்து தேவையான நேர்த்ல பயன்படுத்லா சத்தோ வந்து அ ஒலி வந்து அதிகமா இருக்காது கம்மியா கெடைக்கு அது மாத்ரி அ மாசூ வந்து இருக்காது நம்ம வேண்டிய நேரத்துக்கு மட்டு அ சார்ஜ் போட்டுக்கிட்டு அத பயன்படுத் தலா அந்த மாதிரி கொஞ்சோ கொஞ்சமா நம்ம பொ மாற்றங்கள கொண்டு வந்தோனா எல்லாத்துலமே நம்மளுக் தீர்வு கெடைக்குன் நெனைக்கிறே ஒல் அ மாசு வந்து கொறையுது அதே சமயத்துல வந்து ஒலிப்பெருக்கியு வந்து கொறையுது அப்றோ இந்த எரிபொருள் டீசல் இதெல்லா வந்து கெடைக்க கெடைக்கிற அந்த தட்டுப்பாடுக்கு வந்து நம்ம வந்து அது கவலைப்பட தேவல இப்ப இது பாத்திங்னா சார்ஜ் போட்டனா ஆனா வெயில் காலத்துல வந்து அ ரொம்ப நேரோ வெயில் நேர் வெயில் படாத மாதிரி கவனமாக வைக்கணு ஏன்னா நறைய எடங்கள்ல செய்திகள்லா நம்ம பாக்கறோ எருஞ்சுடுது அப்டியே வண்டி அது ரொம்ப வந்து அந்த சூட் சூட்டு தன்மைக்கு இருக்கறனால அத்வே எரிஞ்சிடுது அப்ப வந்து நம்ம இந்த சின்ன சின்ன கவனங்கள் அந்த சின்ன சின்ன விஷ்யங்களே வந்து க்கு ஒரு பெரிய மாற்றத்ததா இருக்கு அரசாங்கொந்தா வந் து ஒன்னு ஒன்னும் அ அவுங்க செய்யணுன்டு இல்லாம நம்மளே வந்து ஒரு சின்ன சின்ன முயற்சிகள எடுத்தாவே வந்து ஒரு பெரிய மாற்றத்த தரு ஏன்னா இப்ப பாத்திங்ன்னா இப்ப வெயில் காலத்துல வந்து அங்கங்க தண்ணீர் பந்தல்லா போட்ருக்குறாங்க ந்த அந்த அ குளிர்ப பானத்துல வந்து அ மண்பானத்துல வந்து தண்ணிய ஊத்தி அதுலதா வந்துப்ப ஏன்னா அது வந்து நம்ம நேரடியா வந்து அந்த ஃபிரிட்ஜ்ல வந்து போட் பயன்படுத்தி அ யூஸ் பண்ணாம இந்த மாதிரில்லா பயன்படுத்னோனா அந்த இயற்கையாக வந்து நம்மளுக்கு அது உடல்லே வந்து ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குன் சொல்வாங்க அந்த மண்பானைக்கே இந்த மண்பானைக்கு இருக்குது அதுனால அ அந்த ஒவ்வொன்னு நம்ம பாத்து பாத்து செஞ்சாவே வந்து நம்ம நம்மளே நம்மளுக்கு வந்து கேடு வி விளைவிக்காம நெறைய நன்மைகள் பய பயக்கி வைக்க மாரி நம்ம பாத்துக்லா
நிச்சயமா தோழி அதே மாதிரி பாத்திங்கன்னா நீர்நிலைகள்ல வந்து ஆ நம்ம குளிக்க போகும் போதோ அல்லது மற்ற நெலைமைகள்ல வந்து பாத்திங்கன்னா அ பிளாஸ்டிக் பயன்பாட்ட வந்து தவிர்க்குறது நல்லது அந்த நீரு அ நம்ம இப்போ ஒரு ஆ த்துக்கு அல்லது கடலோரங்கள்ல நம்ம போறோ அப்டின்னா நம்ம பயன்படுத்தின பொருள்கள வந்து அந்த கடல்க்குள்ள தூக்கி போட்றது அல்லது ஆத்துக்குள்ள போட்றது அந்த மாதிரி காரியங்கள் எல்லா தவிர்த்துட்டோ அப்டின்னா நீர்நிலைகளு வந்து மாசுபடாம நிச்சியமா அது வந்து ஒரு மகத்தானதா இருக்கு சோ அந்த மாதிரி காரியங்களையு நம்ம வந்து தவிர்க்கணு அப்டிங்குறது குழந்தைகளுக்கு கத் த்து குடுக்றது மிகவு பயனுள்ளதா இருக்கு தோழி தொடர்ந்து பேசுங்க
ஆமா அந்த மாரி ஒவ்வொரு ஜ சின்ன சின்ன அந்த நீர்நிலைகள்ல வந்து முன்னெல்லா பாத் தீங்கன்னா அப்டியே ரொம்ப வந்து தூய்மையா இருக்கு எனா குடி நீருக்கு அம் அ விலங்குகள் பயன்படுத்த மட்டுந்தா யூஸ் பண்ணுவாங்க அதுவு வந்து அந்த குழு குளத்துல எல்லாமே வெளில வெச்சு பயன்படுத்துவாங்க இப்பலா பாத்தீங்னா அதுலயே விலங்குகளயு குளிப்பாட்றாங்க அதுலயே குடித்தண்ணீ்க்கு எடுத்துக்குறாங்க அதுலயே துணிகள தொவைக்கறாங்க அப்ப வந்து அதுலயே மாசுபட்றனால அது கலப்படமாயி அந்த ஒ ஒரு சுத்தமா நீர் கடைக்க மாட்டிங்குது அது இல்லாம இப்ப அந்த நீர் ஓடைகள் இருந்துச்சுன்னா ஒரு கொளோ குட்ட எல்லா இருந்துச்சுன்னா அது பக்கத்துல இருக்க அந்த தொழில் சாலைகள் வந்து ம் எ எப்பயுமே வந்து இருக்க கூடாதுன்னு நறைய பேர் வந்து கண்டனோ அ வெச்சாங்க அந்த தொழிற்சாலை இருந்தா அதுல இருக்க அந்த கழிவு ரசாயனங்கள்லா வந்து இந்த தண்ணில கலக்கறனால அதுமே வந்து ஒரு மாசுபாடுதா அப்ப இந்த சுற்றுசூழலுக்கு வந்து நம்ம எந்நெந்த கேடு விளைவிக்குதோ அதெல்லா வந்து இந்த பக்கத்துல இருக்குற அந் தொழிற்சாலைகளோ இல்ல இதெல்லா வந்து சின்ன சின்ன அதிகாரிகள் வந்து இந்த மாரி விஷயங்கள்லா வந்து கவனிச்சாவே வந்து ஒரு பெரிய ம் மாற்றத்ததா தரு எனா நம்ம ஒன்னு ஒன்னு வந்து அந்த அம் ஆ சுற்றுசூழல் எனா எனா நம்ம சொ நீங்க சொன்ன மாதிரி நம்மளுக் அடுத்த ஒரு த தலைமுறைகள் வந்து அவுங்க வந்து ஒரு மாசுபாடு இல்லாததோ ஒரு சுத்தமாக தூய இதெல்லா வந்து பயன்படுத்தணுனா அதுக்கு நம்ம ஒரு முன்மாற்றமா இருந்தாதா அவுங்க நம்மள பாத்து கத்துப்பாங்க அப்ப நம்மளே வந்து இந்த ந நறையா கலப்படங்கள் பயன்படுத்துறது அப்புறோ நறைய மாசு உண்டாக் குறது இந்த மாரிலா இருந்தா இன்னோ அவுங்களோட காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு இப்ப எனக்கு தெரிஞ்சு அவுங்க காலகட்டத்துலலா அ நீர்நிலைகள் இருக்குமானே எனக் தெரியாது எனா இப்ப பாத்தீங்னா முன்னாடில்லா பாட்டில் பாட்டில்ன் சொல்லிட்டே இருப்பாங்க இப்ப வந்து நறையா இந்த நெகிழி பாட்டில்லதா வந்து நீர்கள் ரெப்புறாங்க அந்த நெகிழி பாட்டில் எப் எப்டி செய்றாங்க எந்த மாரி ரசாயனத்த வெச்சு பயன்படுத்துறாங்கன் நம்மளுக்கு தெரியாது அனால நம்ம என்னப் பண்றோ ஒரு அவசரத்துக்கு வந்து வாங்கி நம்ம அந்த நீர பருகிட்றோ ஆனா அந்த நீரு எப்டிப்பட்ட நீர் சுத்திகரிச்ச நீரா இல்ல எந்த மாரி நீருன் நம்ளுக் தெரியாது அதுமாரி நம்ம ஒவ்வொரு விஷயங்களு கவனமாக நம்ம செஞ்சாவே வந்து நம்ம வந்து அ நம்ம உடலயு பேணி பாதுகாக்கலா சுற்றுச்சூழலுக்கு பயக்க நன்மைய தரலா எனா இந்த நீர் நீ நீர் குடிநீர் அப்டின்றத வந்து எல்லாருக்கு பொதுவானது அத வந்து காசு குடுத்து வாங்கிதா நம்ம இது பண்ணுன்டு இல்ல அப்பல்லா அது காலகட்டத்துலல்லா யாரு காசு குடுத்து இது பண்ணா அ நீர் அ நீர்தா வந்து அ இலவசமாக கெடைக்கிறது ஆனா இப்ப பாத்தீங்னா அதுக்கு வந்து ஏனா அந்த சுற்றுச்சூழலுக்குனால பாதிப்பு இருக் கனால கம்மியா நீர்கள் வந்து இரு தெருவா பெரு அந்த டேம்லலா வந்து கம்மியா கடைக்கிறனால என்ன பண்ணிடுறாங்க அடுத்த நா அ பக்கத்து நாடுகள்ல இருந்து பக்கத்து ஊர்களுக்கே வந்து தெறந்து வுட மாட்டேன்றாங்க அது மாரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துல இருக்கவங்களுக்கு ஒரு உதவியா பண்ணி அந்த மாரி செஞ்சா பரவால்ல அந்த மாரி அ எ இவுங்க இந்த கட்சிக்காரவுங்க அந்த கட்சி காரவுங்க அப்பிடின்னு சொல்லி நம்ம இந்த மாரி பண்றனால அவுங்களுக்கு நெறைய அ ம் பாதிப்பு தா ஏற்படுது ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா சாதா நேரத்துலயே தண்ணி கொஞ்ச கஷ்டோ ஆனா நம்ம வெயில் காலத்துல ரொம்ப அதிகமா வந்து நீர் தேவப்பட ஒரு மிக்க மிக முக்கியமான ஒண்ணு ஆனா அந்த கோடை காலத்துல தா வந்து அடிக்கடி என்னப் பண்ணுவாங்க மின்வெட்டு வந்து ஏற்படுது இங்க இப்ப எல்லா பாத்தீங்கன்னா எங்க பாத்தாலு மின்வெட்டு மின்வெட்டு மின்வெட்டு அப்ப இந்த மின்வெட் டுகள்லா வந்து அதிகமா இருக்கறனால ரொம்ப அ கேடு விள விளைவிக்கதாருக்
நிச்சயமா தோழி பல பயனுள்ள தகவல்கிட்ட பகிர்ந்துகிட்